ஹலோ
அலோ அக்கா கேக்குதுங்ளா
ஆ கேக்குத் தம்பி
ஆ அக்கா என்ன பண்றீங்க சாப்ட்டீங்ளா
ஆ சாப்ட்டாச்சு நீங்க
ஆ சாப்ட்டான்சுக்கா இப்ப தா சாப்ட்டே டூட்டில இருக்கே நா இப்பதா சாப்ட்டு முடிச்சு சும்மா ஒக்காந்ட்ருக்கேக்கா
அப்டிங்ளா இப்போ ட்யூட்டி நைட் ஷிஃப்ட்டுங்ளா ஆ ஓகே ஓகே எப்பிடி சமைக்கிறத்லா நீங்ளே சமச்சிருவீங்ளா இல்ல வீட்ல
இல்லக்கா இங்க செஃப் இருக்காருங்க்கா அங்க ஹோட்டல் ஃபீல் தா இருக்கோ
ஓ ஓகே ஓகே
அவுங்க தனியா கிச்சன் டிபார்ட்மெண்ட் தனியா இருக்காங்க்கா அவுங்க டின்னர்லா அவுங்களே செஞ்சிருவாங்க ஆமாங்க்கா
ஓ சேர் சே ஓ ஓகே ஓகே பரவால்ல அதுனால அப்டியே வேல சாப்ட்டுக்லா இல்லயா இப்போ உங்க சைல்ட்ஹுட் மெமரிஸ் பத்தி சொல்றீங்ளா இப்ப நமக்கு சைல்ட்ஹுட்னா சைல்டுஹுட் ஃப்ரெண்ட்ஸ் அந்த மாரிலா இருப்பாங்கல்ல ஏனா நம்பல்லா சின்ன வய்சுல பாத்தீங்கனா ஊர்ல வளந்துரு ப்போ ஒர்க்குகாக வேற வந்திருப்போ நம்ம வந்து எதாச்சு ஒரு மிஸ் பண்ணுவோ கரட்டா சின்ன வய்ஸ் பத்தி அத பத்தி நீங்க என்ன நெனைக்கறீங்க
நா சின்ன வய்சுல பாத்தீங்கனா ஊர விட்டு கொஞ் தள்ளி போய் தா படிச்சேங்க்கா
சேர் செரி
அ அப்ப பாத்தீங்கனா ஊர்ல ஃப்ரெண்ட்ஸோட எல்லாமே இந்த சனி, ஞாய்றுலா வெளாடுவோ ஆனா மத்த நாள் பாத்தீங்கனா லீவ் டைம்ல மட்டுந்தா அது ஊருக்கு வர முடியு நாங்கல்லா
அது எப்டி கிராமம் மாரியா இல்ல
ஆமா கிராமத்துல் தா இருக்கே ஆனா நா சிட்டிக் போய்ட்டேங்க்கா
அப்டிங்ளா சேர் செரி
அது அப்பா ஸ்கூலுக்காக அப்டி ஜாயின் பண்ணி விட்டாரு அங்க சொந்தக்காரங்க தெரி் டு இருக்கிறதுனால ஆமாங்கா
ஆனா அது ஒரு நம்ளுக்கு ஞாபகம் ரொம்ப இருக்கு இல்லையா நம்ம ஊருட்டு போய் சிட்டிலப் படிக்கோனா நீங்க அந்த வில்லேஜ் வாழ்க்கை ரொம்ப மிஸ் பண்ணிருந்தீங்ளா
ஆ ஆமாங்கா இர் நாங்க லீவு டைம்ல பாத் தீங்னா போறது கிரிக்கெட் விளார்றது இந்த மார்லாப் பண்ணிட்டுருப்போ அபுனா அ மறுபுடியு அங்கப் போயிட்டு அங்க இருப்போ மறுபுடியு எப் போடா ரிட்டன் வந்து ஊர்க்கு வர்ணு அப்டின்ட்டு இருக்குங்கா
ஓ சேரி செர் இல்ல இல்ல இல்ல நீங்க வந்து ரொம்ப மிஸ் பண்ணுவீங்கிகேனா கொளோ அதெலா வந்து ரொ ஒரு கேங்காதா சுத்துவீங்கிங் கரெக்ட்டா உங்ளுக்கு வில்லேஜில் உங் தனியா ஃப்ரெண்ட்ஸ் இருப்பாங்க அவுங் கூட மட்டுந்தா சுத்திட்ருப்பீங்க
ஆமாங்கா பசங்க கூட போயிட்டோ மீன் புடிப்போ அந்த கொளத்துல
ஆ ஓகே ஓகே
பக்கத்துலியே ஒரு கெணறு ஒன்னு இருக்குங்க்கா அந்தக் கெணத்துல குதிப்போ
ஓ
இப்ப ஈவ்னிங் டைம்ல கிரிக்கெட் விளாடுவோ
செரி
கேக்கதுங்ளாக்கா
அதுக்கப்றோ ஆ கேக்குத் தம்பி உனக் கேக்குதா
ஆ கேக்குதுங்க்கா ஆ கேக்குதுங்க்கா
ஆ சொல்லுங்க சொல்லுங்க
ஆ அதா இந்த மார்லா வெளாண்டுட்ருப்பங்கா அப்பறோ நம்ம அங்கள்னு ஸ்கூல் போயிடுவோ
ஆ
அங்க போய்ட்டோனா நாங்க எப்போடா ரிட்டன் வருவோ அப்டினுட்டேருகு எப்போடா
அப்ப அங்க நீங்க ஸ்கூல்ல படிச்சீங்கினா எப்பிடி யாரு அங்க ஓ பேரன்ட்ஸ் வந்துருவாங்களா இல்ல நீங்க ஹாஸ்டல் அந்த மாதிரி படிச்சிங்ளா
இல்ல இல்ல அங்க மாமா வீடு ஒன்னு இருக்குங்கா நா ஸ்கூலு மாமா வீடு அப்டிதா இருப்பே வெளிய ஃப்ரெண்ட்ஸு சர்க்கிள்லா அந்தளவுக்கு எதுவுமே பெருசா இல்ல அங்க
ஓ செரி செரி
ஆ அது எதாச்சோ லீவு டைம்ல அவுங்க என்னப் படத்துக் கூட்டிட்டு போவாங்க அவ்ளோதாங்கா
அவுளதா வேற எங்கியும் போமுடியாது இந்த ஊருக்
அத விட்டுப் படத்துக்கு எதோ ஒரு டைம்தா போவோ அத விட்டீங்கினாப் பக்கத்துல ஒருப் பார்க்கு ஒன்னு இருகுது அந்தப் பார்க்குக் கூட்டிட்டு போயி நைட் டைம்ல கொண் நேரோ உக்கான்ட்டுந்து வந்துருவோ
ஓ ஆ மாமா வீட்ல தாங்கனாலுமே அம்மாவோடத் தம்பி அந்த மாரி சொந்தத்லியேந்தா தங்கிர்ப்பீங்க ஆ அப்பனா கொஞ்சோ அவுங்குளியும் பத்ரே ரொம்ப ஸ்ட்ரிட்டு
ஆமாங்கா நா ஸ்கூல் விட்டு வந்தவொன்னே ஒடனே ஒன்னு கைக் கால்லா கழுவிட்டு ஒடனே வந்து படிக்க சொல்லுவாங்க
ஓ
ஆ டி வி டி வி இப்ப டி வியிலாம் போட மாட்டாங்க்கா அந்த டைமுகு
ஒ செரி செயி
நம்மளுக்கு அப்பலா வந்தவொனேதாக் காற்றூன் அந்த மாரி எதாச்சம் பாக்குணும் போல இருகு ஆமா அந்த மாரி பாத்துட்ருக்க அதுனாலத
இருக்க வேண்டியதானா எதுக்கு இங்க வந்தீங்க
நா என்னக்கா பண்றது அப்பல்லா வந்து வீட்ல சொல்றதாங்கா நம்ம வீட்ல சொல்ற மாரிதா கேட் ஆவனு
ஓ
அப்பா அம்மால்லா ஸ்ட்ரிட்டுங்க்கா
ஓ அதெல்ல மாமா வீட்ல போய் புடிச்ட்டீங்க
ம் அவுங்க சொல்ற மாரிதாக்கா கேட்டாவ்னு அவுங்க போய்க் கொண்டு போய் ஜாயின் பண்ணி வுட்டாங்க
ஏனா இப்ப நம்ம வீடுனா நம்ளுக்கு நம்ளுக்கு இருக்கு இல்லியா இப்போ இந்த மத்தவங்க வீட்ல போய் தங்கி படிக்கிறதுனா அது நம்ளுக்கு ஒரு மாதிரி
அது எனக்கு எனக்குல்லா இப்பதாக்க புரியுது அவுங்களுக்கு அவுங்க அப்ப யோசிக்காம அந்த மாரி பண்ணிட்டாங்க
ஆ அவங்ளு கொழந்த இருந்ருக்கு இல்லயா
இப்பெல்லா நா ஊர்ல இருக்கேனா அப்பெல்லா நா ஊர்ல இல்ல இல்லாம இருந்துட்டு கொஞ்ச நாள் கழிச்சு வந்தேனா என்னலா யாருன்னே தெ தெரியாது பசங்
ஓ ஆமா ஆமா ஊர்ல இருக்கவங்க முக்காவாசி பேரு மறந்துருப்பாங்க ஏனா வளர்
ஆ ஒரு சிலவங்கலா வந்து பெரியவங்க எல்லா மறந்துருவாங்க நீ யாரு பையன்டா யாரு பைய அந்த மாரில்லா கேப்பாங்க
ஆமா ஆமா ஓ எப்டி நீங்க டென்து டுவெல்த் எல்லாமே அங்கதா படிச்சீங்ளா இல்ல
அக்கா புரியலிங்க்கா
டென்த்து டுவெல் டென்து டுவெல்து வரைக்கு எல்லாமே அங்கதா படிச்சிங்ளா எப்டி
ஆமாங்க்கா டுவெல்த் வரலிமே அங்க தாகா படிச்சே நானு
அப்டியா அப்போ கண்டிப்பா எல்லா மறந்துருவாங்க ஏனா கொஞ்ச காலமே ஊர்ல இருந்து போனா மறந்துருவாங்க ஓ சேர் சேரி
லெவன்த்து டுவல்த்து லெவன்த்து வந்து வீட்டுக்கு வன்டு வன்டு போனே அதாவ்து மாமா வீட்டுக்கு
ஓ சேர் செரி
மறுப்டியு டுவெல்து மறுப்டியு ஹாஸ்டல் சேந்துட்டேங்க்கா ஹாஸ்டல கூட ஏதோ பசங்க இருந்தாங்க
ஆ ஆமா ஹாஸ்டல்னா அது வேற
அப்டே வெளாண்டுட்டு அப்டியே சரியா போச்சு டைமு
அ அ
ஆனா மாமா வீட்டுக்கு வந்துட்டு போரதுதாங்க கொஞ்சோ நறக வேதனையா இருந்துச்சு
அது ஒரு அந்த காலோ இல்லையா இப்போ நம்ம அந்த மாரி யாருமே நம்ம வந்து விடமாட்டோ வீட்டுல போய் படிச்சு இருக்காங்க சில பேரு ஆனா ரொம்ப அந்த காலத்து மா ஆமா
மாமானா அப்பா மாரி அப்டி ஜாலியா இருப்பாங்க டே வாடா ஏதாது செலவு காஸ் குடுத்துட்டு
ஆமா ஆமா அப்ப யாரு உங்ளுக்கு அப்ப சமைச்சுலா தருவா உங்க அத்தைங்ளா இல்ல அங்க யாராச்சு இருக்காங்
இல்லிக்கா அத்த தாங்க சமைச்சு குடுப்பாங்க
அத்த தா சமைச்சு எப்டி அவுங்கோ அவுங்க கொழந்தையு பாத்துட்டு உங்ளையு பாப்பாங்ளா எப்பிடி சொல்லி குடுக்றதுல்லா
அ அங் கொழந்த அவுங்களுக்கு ஒரு கொழந்த கை கொழந்த ஒண்ணு இருந்துச்சு அது இல்லாம ஒரு பைய ஒண்ணு இருந்தா
ஓ சேர் சேரி
அந்த பைய அவ சின்ன பையந்தாங்கா நா டென்த்து படிக்கிறப்பையே அவ சிக்ஸ்தோ என்னவோ படிச்சிட்ருந்தாக்கா
அப்பிடியா அப்ப ரொம்ப கஷ்டோந்தா இல்லயா
ஆமா இருந்தாலுமே அவ வேற ஸ்கூலு நா வேற ஸ்கூலு
ஓஹோ ஆனா ஃபீஸ் கட்றதுலா உங்க அம்மா அப்பா தா
ஆ ஆமாங்க்கா அது இல்லாம அவ்ங்க எங்க மாமா வீட்டுக்கு காசு குடுத்துருவாங்க நா அங்க தானே இருக்கே தங்கிட்ருக்கே
ஆமாவா
எதாச்சு செலவுக்கு அந்த மாரினு சொல்லிட்டு காசு குடுப்போ ஏனா நா அங்கதா சாப்புட்றே அ இருந்தாலு வாங்கிக்க மாட்டாங்க இருந்தாலு வேற எதாச்சு வாங்கிட்டு போய் குடுத்துருவாரு எங்க அப் பா வேறாச்சு அவுங்களுக்கு மொத்தமா ஒரு மாசத்துக்கு எதாச்சு வாங்கிடாடு போய் குடுத்து
ஆமா அப்றோ நம்ம அங்க வளர்றோனா அவ்ங்க கண்டிப்பா பண்ணிதானே ஆகணு
என்னதா இருந்தாலு அவ்ங்க இல்ல வேணான் தா சொல்லுவாங்க இருந்தாலு நம்மளுக்கு வந்து மனசு கேக்காதுன்ட்டுதாக்கா அப்பா வாங்கி குடுத்துட்டு வருங்க்கா
ஓ சேரி சேரி அதுக்கப்றோ நீங்க காலேஜுலா எங்க படிச்சீங்க
நா காலேஜுலா வெளிய வந்ட்டேங்க்கா அந்த எடத்த விட்டே வெளிய வந்
அப்யாடி அப்போ உங்க வில்லேஜ்லே படிச்சிட்டீங்ளா காலேஜு
அக்கா புரியலைங்க்கா
காலேஜ் உங்க வில்லேஜ்லே படிச்ட்டீங்களா ஆ அப்போ அவ்ங்க உங்க எ எப்பிட்னா இப்போ உங்க பேரண்ட்ஸ் விட்டுட்டு நீங்க போய் அங்க இருக்கீங்க அப்ப வந்து உங்களுக்கு அந்த பாச வந்துட்டு எப்டி உங்களுக்கு ரொம்ப ஏங்கிருப்பீங்கள
நாங் ஆமாக்கா நா எப்டி எந்த டைம்ல அந்த பாசத்த ஏங்குனம்னா அந்த ஸ்கூல் டைம்ல இருந்தாக்கா ஏனா நம்மளுக்கு வந்து அப்பா அம்மா கூட தா இருக்கணு அப்டின்லா இருக்கு
ஆமா
ஆ ஆமா இப்ப நம்ம கொஞ்ச மெச்சூர் ஆனதுக்கப்றோ நம்ம வந்து தனியாக இருந்த மாரி அது ஃபீலா அந்தளவுக்கு கெடைக்காது இருந்தாலு அந்த ஸ் கூல் டைம்ல பாத்தீங்கனா நா வந்து சேர் வீட்ல இருந்தா அப்பாம்மா இருக்கு இப்ப ஒடம்பே செரியில்லனா கூடமா க்கா யாராவ்து வீட்ல இருந்தாதா அவ்ங்க பாத்துப்பாங்க ம் கை கால் வலியோ இல்ல சளி காய்ச்சலோ எதா இருந்தாலு அப்ப அவ்ங்க நம்மள படுத்துட்டு இருந்தா கூட அவ்ங்க எந்துருச்சு வந்து நம்மளுக்கு டீ காபி போட்டு தரதோ
அ அப்பய் அப்ப யாரு அப்ப யாரு பாப்பா ஒங்க அப்பாவு மாமா தா பாப்பாங்க அப்ப உங்க மாமா தா பாப்பாங்க உங்களுக்கு
டாப்லட் வாங்கி குடுப்பாங்க நா போட்டுட்டு எவ்ளோ வலிய இருந்தாலுமே அமைதியா இருப்பங்க படுத்துட்டு தூங்கிருவே
அது ரொம்ப கஷ்டோல தம்பி இந்த மாரி ஐயோ நம்ம வேற வீட்ல போய் இருந்து காய்ச்சல் வந்து ஏனா நம்ம அம்மா அப்பாம்மா யாரு பாக்க மாட்டாங்கள
ம் ஆமாங்க்கா நால்லா கொஞ்ச நெறைய ஃபீல் பண்ணிருக்கேங்க்கா அந்த டைம்ல நெறைய ஃபீலிங்ஸ் லா இருந்துக்குதுக்கா எனக்கு நா அப்றோ அப்டியே காலேஜு போனே ஆமாங்க்கா காலேஞ்சு போனேங்க்கா அப்பறோ பசங்களோட அப்டியே கொஞ்ச இருந்ததுனால எனக்கு அப்டியே அப் இப்ப இருந்த ஸ்கூல் லைஃபுக்கு காலேஜுல அப்டியே ஃப்ரீயாயிடுச்சுங்க்கா எனக்கு அத எல்லாமே மறக்க ஆரமிச்சுட்டே நானு அப்டியே கொஞ்ச கொஞ்சமா
ஓ சேரி சேரி அப்ப காலேஜுல உங்களுக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸு கேங்க் ஊருவாயிருப்பாங்க
ஆ ஆமாங்க்கா அதனால அவுங்களோட ஜாலியா நா அப்பக் ஆ இப்போ காலேஜ் படிக்கிறப்பலா நா படத்துக்கு போவோ அடிக்கடிக்கு படத்துக்கு போயிடுவோ
ஓ சேரி
சனி ஞாயிறானா நாங்க பார்ட் டைம் ஜாப் மாரி பண்ணுவோ நாங்க கடைல அங்க
ஓ பரவால்ல ஆட்ஸ் காலேஜா இஜ்ஜினியரிங் காலேஜுங்ளா
அதா
அ சரி சரி எப்டி இப்டியே மூணு மணிக்கெல்லா முடிஞ்சிரு அதுக்கப்ரொ பாட் டைம் பண்ணுவீங்க
சீக்கிரமா முடிஞ்சுரு நாங்க அதுகப்றொ ஒரு டூ அவர்ஸ் பாத்தீங்னா ஒரு பார்ட் டைம் ஜாப் ஒன்னு பண்ணிட்ருந்தோ ஆமாங் அது எங்களுக்கு கொஞ்ச ஹெல்ஃபுல்ல இருந்தது அப்றொ அத முடிச்சு அதில் வர காசெல்லா எடுத்துட்டு நாங்க படத்துக்கு போவோ வேஸ்ட்டா செலவ் பண்ண மாட்டோ
அ யூஸ்ஃபுல்லா செலவ் பண்ணுவீங் ஆ அப்பொ வீட்டுக்கு குடுப்பீங்க இல்ல உங்ளுக் செலவுக்தானா
இல்லக்க என்னோட செலவு வச்சுக்குவொ பட் காலேஜ்ல வேற எதாச்சு ஒர்க் நம்ம ஏதாச்சு வேணு அப்டினா அந்தமாரி டைம் வாய்ங்குவோ
ஓ பரவால்ல ம்
மத்தபடி நம்ம டிரெஸ்ஸுதா அதிகமா எடுப்போ அதனால டிரெஸ்ஸெல்லா வந்து நெறைய நம்ம செலவு பண்ணுவோங்கா
உம் பரவால நீங்கப்ப ஏன்னா இப்பொ பசங்களா காலேஜ் முடிச்சப்றோ வேலக்கி போக தயங்குறாங்க ஆனா நீங்க அப்பவே வந்து காலேஜ் போய் பார்ட் டைமா போய் சம்பாரி கிறதலா பெரிய விஷ்யொ
அது ஏ போறனாக்கா ஒரு சிலவங்க வந்து ஜாலியா வீட்ல ருப்பாங்க அவங்க அப்பா அம்மா சொத்து சேத்து வச்சிருப்பாங்க அத வச்சி பண்ணிட்ருப்பாங்க
ம் உம்
நம்மளுக்கு இருக்கு இருந்தாலுமே நம்ம தனியா வந்து வந்து அப்டியே எனக்கு பழகிடுச்சுங்கா சும்மா இருக்க மாட்டேங்கா நா ஏதாச்சு ஒரு ஜாப் ஏதாச்சு ஒண்ணு ஏதாச்சு பண்ணிட்டே இருப்ப நானு
சூப்பர் தம்பி தம்பி நெக்ஸ்ட் கால் பாக்லாமா
சரி ஓகேக்கா எனக்கு ஒரு வேல ருக்கு நா கூப்பறெங்க்கா
தம்பி பாய்